ஹலோ ஆம் வணக்கம் சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்டாச்சி
ஆஹ் இது இவ்ளோ நேரோ உங்களுக்கு பிஸி பிஸின்னு வந்துடிற்கே என்ன இஷ்ஷூ உங்களுக்கு கண்டிப்பா
என்ன ஆச்சுனே தெரில ஓகேவா என்னாச்சினே தெர்ல எனக்கு கால் ப்ரிப்பேரிங் ப்ரிப்பரிங் போயிட்டே இருக்கு வந்து இதே ஆகமாட்டேங்கிது
ஓ அப்டிங்ளா இல்ல உங்களுக்கு கால் பண்ணாலே உங்க பிஸி பிஸி பிஸன் அப்டின்தா வந்திந்ததே
இப்ப நா கால் பேசிட்டு இருந்தே அதுக்கப்றோ
ஓ அப்டிங்களா ஓகே ஓகே ஓகே
அப்புற எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
சூப்ராருக்கே
சூப்பர் சாப்ட்டாச்ச மதியோ சாப்பாடு
இல்னா இந்த ஒரு கல்யாணோ கல்யாண சாப்பாடு சாப்ட்டாச்சு ஃபுல் மீல்ஸ்
கல்யாண சாப்பாடா மதிய விருந்தே நல்ல விருந்தா முடிஞ்சதா
ஆமா கால்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்ல
ஆ
அது கல்யாண சாப்பாடுல்லா சாப்ட்டா வயிறு ஃபுல்பில் ஆவ் அஹ் அப்போதைக்கு ஒரு மாதிரி சாப்டவே முடியாதமாரி து அது ஒரு மாதிரியா இருக்கு சாப்பாடே
ஓ ஒரு வேள அவங்க அந்த சோட்டா மாவு அது மிக்ஸ் பண்றுவாங்களோ அதுக்கமா சாப் அஹ் அஹ் அதுக்குதா கொஞ்சமா சாப்டாலு ஃபுல்லா சாப்ட்டா மாரி ஆயிட்
ஆமா அப்டிதா கொஞ்சோ கொஞ்சமா கொஞ்சமா தா சாப்ட்டே அதுவே வயிறு புல் ஃபில்லா இருக்கு
அப்பதா அவங்களால கட்டுப்படுத்த முடியு எல்ல சாப்பாடு இல்லன்னா சாப்
கண்டிப்பா கண்டிப்பா
பிளான் இருக்கு சரி என்ன எஜுகேடிவ் அ பண்றீங்க ஒர்க்கா
இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்பா தா இருக்கே
ம் ஓகே ஓகே என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து டென்த் படிச்சிருக்க நீங்க
ஹலோ
தோழா கேக்குதா
ஆ இப்ப கேக்குது கேக்குது
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா உங்களுக்கு
கேக்குது எனக் கிளயரா கேக்குதே
என்ன முடிச்சிருக்கீங்க அப்டின் கேட்ட என்ன படிச்சிருக்கீங்கன் கேட்ட
நா டென்து தா முடிச்சிருக்கே
ம் ம் ஓகே ஓகே ஓகே
நீங்க என்ன படிச்சீங்க
நானா ஒரு டிகிரி பண்ணி முடிச்சுட்டே இப்ப ரெண்டாது டிகிரி பண்ணிட்டு இருக்கே
பெரிய படிப்பா படிச்சிர்கு
பெரிய படிக்கப்பலா இல்ல நீங்க நனைக்கிற மாரி நா ர்மலா தா படிச்சது
நல்லாங்க டென்து படிச்சிருப்போ நீங்ளா தப்பு நீங்களால படிச்சிருக்கீங்கள
புரில
நாங்களா டென்த் தான படிச்சிருப்போ அப்ப நீங்களே எங்ளுக்கு சீனியர் தான ஹை செடிலா பயப்படாத
அப்டில இல்ல உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு சுச்சுவேஷன் கரெக்டா அமைல எனக்கு அமஞ்சது அவ்ளோதா
எனங்க
எல்லா சுச்சுவேஷன் தா மாத்துறது நம்மளே அதனால உங்களுக்கு தவறான சுச்சுவேஷன் இருந்துனால உங்களால படிக்க முல்ல அது ஒண்ணு பண்ண முடியாது இப்போ எல்லா எங்கங்க படிச்சவன் எங்கங்க சம்பாரி ஆ அதனால ஒன்னு பிரச்சன இல்ல அதுதா சொல்ற
ஆ ஹலோ
அப்புறோ என்ன அப்புறோ ஆ கேக்குதா உங்களுக்கு
ம் செரி செரி
அவள இங்க தா பேசிட்டு இருப்பீங்ளா வீட்ல எனக்கு சிக்கன் ரைஸ் எனக்கு எதுவுமே சாப்ட புடிக்காதுங்க மொத எல்லாமே சாப்ட்டு எனக்கு வெறுத்துட்ட ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ அதெல்லா செட் ஆகாது ஹலோ ஹலோ அலோ